ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க
நல்லா இருக்கீங்களா
நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே இன்னைக்கு நம்ம எத பத்தி டாபிக் பேசலா
இன்னைக்கு நம்ம ஆ டாக்டர்ஸ் பத்தி பேசலாங்களா
ஆ மருத்துவர்கள் அப்டிங்கமர் மருத்துவர்களோட புகழ் மருத்துவர்களால நமக்கு என்னென்ன நன்மை அப்டிங்கறத பத்தி பேசலா கண்டிப்பா கண்டிப்பா
உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா நம்ம ஆ கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவச்சி வந்து எறந்துட்டாங்க
சரி
ஆ அவுங்க பாத்தீங்கன்னா மா மாசமா இருந்திருக்காங்க இருந்தும் கூட வந்து அவங்க உயிர வந்துட்டு பொருட்படுத்தாம நெறைய ஏழைகளுக்கு வந்து அவுங்க அப்ப கூட இது பண்ணிட்டு தா இருந்திருக்காங்க சேவை தொடர்ந்து தா இருந்திருக்காங்க கடைசில பார்த் த்தீங்கன்னா அவங்களுக்கே கொரோனா வந்து பாவும் அவுங்க எறந்துட்டாங்க அந்த மாதிரியே அவுங்க உயிருக்கே வந்து ஆபத்துன்னு தெரிஞ்சாலு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்டின்னா ஒரு சில மருத்துவர்கள் வந்து அவுங்களுக்கு எல்லாமே பண்ணி அவங்கள பொழைக்கவெக்கணும்ன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இந்த காலத்துல நெறைய பேர் இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப மருத்துவர்கள்ன்னு பார்த்தா அவுங்கதா வந்து மனுஷ உயிர காப்பாத்துறதுல ஒரு உயர்ந்த பணி செய்றவங்க யாரு அப்படின்னா அவுங்க மருத்துவர்கள் தா அதுக்கப்புற தா நம்ம யாரு ரா இருந்தாலுமே அவுங்க வந்து அந்த நோய கண்டுபிடிச் சி அந்த சிகிச்சை அளிக்கிறதோட மட்டு இல்லாம அ நம்மோட உடல் அ உடல் மற்றும் இந்த மன ஆரோக்கியத்த பாதுகாக்கறது கூட அவுங்க உதவுறாங்க நெறைய பேர் வந்து அ மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க அவங்களுக்கு கூட நம்ம பேசி கவுன்சிலிங்ல்லா குடுத்து சோ உடல் ஆரோக்கியம் மட்டு இல்லாம மன ஆரோக்கியத்துக்கு கூட அவுங்க வந்து ரொம்ப நமக்கு சேவை செய்யறாங்கன்னு சொல்லலா உதவுறாங்கன்னு கூட சொல்லலா நம்ம என்னதா பணம் குடுத்து செஞ்சாலுமே அதுவு ஒரு சேவை தா அவுங்க பணத்த வாங்கிட்டு அத மருத் தத்துவத்த கொடுத்தாலுமேஐ இது வந்து மிகப் பெரிய ஒரு சேவை தா அந்த லிஸ்ட்ல தா நம்ப சேக் க்கலா ஆமா ம் இப்ப நெறையா பேரு ப் இப்ப நல்லா வாள்றாங்க ஒரு ஒடம்புல்லா கொஞ்சொ ஒடம்பு ஆரோக்கியமா வாள்றாங்க அப்டின்னா அதுக்கு ஒரு பெரிய தூண்களா இருக்கறது மருத்துவர் ட்டுந்தா ம் ஆமா அந்த மருத்துவரா ஆகுறதுக்கு பத் த்தீங்கன்னா அவ்ளோ சாதார்ணமாலா ஆகல அவங்க ஒரு கடின உழைப்பு குடுத்து நல்லாப் படிச்சி கடினமா படிச்சி ராப்பகல்னு பாக்காம படிச்சி அந்தக் பொறும வேணு இன்னொன்னு அந்த டாக்டர்ஸ்குலா படிக் கணுன்னா அந்த பொறுமையு வேணு அவ்ளோ விஷயொ இருக் அந்த பொறுமையோட படிச்சி நெறையா உழைப்பு பண்ணி எக்ஸ்பீரியன்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லா கேதர் பண்ணி அதே மாரி அவுங்களுக்கான மனித நேயமு இருக் க்கணு படிப்பு மட்டு இல்லாம மனிதநேயம் இருக்கும் அந்த உயிரோட வேல்யூ
வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கு ஆனா சில பேர் இருக்காங்க சில பேர் வந் ந்து ஏழைகளா இருக்கற்துனால அவங்க உயிரோட வெளையாட்ற அவங்களு இருக்காங்க இல்லன்னுலா கெடையாது ஆனா சில பேர் வந்து உண்மையா அத ஒரு ச தேவையா வந்து எடுத் த்து அவங்கள வந்து காப்பாத்தணு அப்டின்னு சொல்லி தன்னோட உயிரக் கூட பொருட்படுத்தாம பண்றவங்களு இருக்காங்க இல்லைங்களா
கண்டிப்பா இப்ப வந்து எல்லாம் ஆ பிஸ்னஸ் ஆயிரு ச்சில்ல சோ மருத்துவ துறையா இருக்கட்டு கல்வித் துறை சோ எல்லா துறையுமே அரசியலே வந்து து அரசியல்ங்கிறது வந்து பஃஸ்டு மனித ச சேவைக்குதா மக் மக்களோட சேவைக்கு இருக்கறது தா பட் அதுவே ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கறப்ப இப்ப எல்லாமே பிஸ்னஸ் ஆயிருச்சு மருத்துவமு பிஸ்னஸ்ல தா இருக்கு கல்வியு பிஸ்னஸ் லதா இருக்கு சோ நம்ம வந்து அ ஒ ஒண்ணு பண்ண முடியாது அவ்ளோதா அ இந் இப்ப இருக்கற காலகட்டத்துல பணோந்தா எல்லாமே ஒரு உயிரக் காப்பாத்தணுன்னாலு பணோந்தா சோ சேவை மனப்பான்மையோட ச செய்யற நெறைய மருத்துவர்களும் நம்ம பாக்குறோந்தான சோ எங்க தெருவுல பாத்தீங்கன்னா நா சின்ன புள்ளையா இருக்கறப்பருந்து நா எனக்கு அஞ்சு வயசு எனக்கு நெனவு தெரிஞ்சதுலேருந்து ஒரு நர்ஸ் இருந்தாங்க ஒரு கிளினிக் வெச்சு அந்த தொ தெருமுக்ல ஒரு குட்டியா ஒரு கிளினிக் வெச்சு அவங்க மட்டுந்தா இருப் ப்பாங்க மருந் மருந்து மாத்திரையு அவுங்கதா தருவாங்க ஊசியு அவுங்கதா போடுவாங்க எல்லா அவுங்கதா பண்ணுவாங்க அவுங்களுக்கு எப்டியு ஒரு நாப்பது அம்பது வயசு இருக்கும் அவங்க திருமணமே பண்ணிக்கல முக்கியமா ஒரு விஷயொ அவங்க திருமணமே பண்ணிக்கல இந்த மாரி மருத்துவ சேவை செய்யணு அப்படிங்கறதுக்காக திருமணம் பண்ணாம ஒரு சின்ன கிளினிக் தா சும்மா நிக்குற அளவுக்கு ஊசி போற்ற அளவுக்கு ஒரு ஆ அஞ்சுக்கு அஞ்சு எடொ இருக்கும் அவ்ளோதா சோ அவுங்க வந்து சின்ன வயஸ்லருந்தே நா அவுங்கள எனக்கு தெரியு என்னவா இருந்தாலு நா எங்க தெருவுலன்னுல்ல அந்த ஏரியாக்குள்ளேயே யாருக் க்கு என்னவா இருந்தாலு அங்கதா போவோ பெரிய ஆஸ்பித்திரி பெரிய பெரிய ஆஸ்பித்திரி க்கே அப்பெல்லா யாரும் போ மாட்டாங்க டக்கு டக்குன்னு போய் அட்மிட் ஆகுறது அதெல்லா கெடையாது ஜொரமா ஜொரத்துலேந்து சின்ன ஜொ ஜொறொ சலிலருந்து வேற என்ன எங்க வலிக் ன்னாலு என்ன அடிபட்டு ரத்தொ தார தாரையா ஊத்துனாக் கூட அவுங்கிட்ட போய் நிப்பாங்க அவுங்க அதாவது முட்டில நல்லா ரத்தொ அழு ரத்தத்தொ வருதா ஒடனே டின்ச்சர் இன்ச்சர் போட்டு அத ச சரி பண்ணி அனுப்பிருவாங்க அது சரியாயிரு ரொம்ப பெருசா ஆக்சிடென்ஸ் அந்த மாரி ஆனாதா அப்பல்லா வந்து
பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுகெல்லா போவாங்க ஆமா உண்மதா
சரியாயிரு பத் அதுவு அப்ப வந்து நா எனக் நெனவு தெரிஞ்சப்ப அவுங்க வாங்குன ஃபீஸ் வந்து அஞ்சு ரூபா தான் எனக்கு பத்து வயசா இருக்கரப்பா அஞ்சு ரூபாயில வந்து ஊசியும் போடுவாங்க மாத்
ஆமா இப்ப கூட அந்த மாரி ஒரு சிலதெல்லாம் இருக்காங்க நான் கூட கேள்விப்பட்டே திருப்பூர்லன்னு சொல்லி ஒரு ஊர்ல வந்துட்டு எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவுங்க சொன்னாங்க குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் வந்து இருக்காரமா அவர் பாத்தீங்கன்னா எவ்வளவு உடம்பு செரியல்லனாலும் பாப்பாராமா ஆனா அவரோட ஃபீஸ் வந்து அம்பது ரூபா தானாமா இப்போ இந்த காலத்துல அப்டி இருக்காங்க ஹ கோயம்புத்தூர்ல கூட நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி நானும் அங்கே போயிருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா அம்பது தா வாங்றாங்க வாங்கி அந்த அம்பது ரூவாயிலய அவுங்க வந்துட்டு அவங்களோட கன்சல்டேஷன முடிச்சுர்றாங்க நூறு ரூபா மருந்துக்கு அவ்ளோ தா நூத்தி அம்பது ரூவால பாத்தீங்கன்னா அவுங்க ஒரு சேவை மாரி அத செஞ்சுட்டு வராங்க அந்த மாரில்லா இன்னுமும இருக்காங்க ஆனா மக்களுக்கு வந்து தெரியறதுல சில பேர் வந்துட்டு நம்ம ஆ இதுக்காகவு வந்துட்டு எப்டி சொல்றது நா வந்து நல்ல நெலைமையில தா இருக்கே நா போனா காஸ்ட்லியா தா போவே அப்டின்றதுக்காக செலவு பண்றதுக்காகவு சில பேர் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி வந்து இருக் பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்க சோ அதெல்லாம் நம்ம பாராட்டணும் அவங்களுக்கு அதே சமயம் நம்ம ஒத்துழைப்பும் கொடுக்கணும் அவுங்க அந்த அளவுக்கு எறங்கி பண்றாங்க அப்படிங்கரப்ப நம்ம அவங்களுக்கு ஒத்துலைப்பு குடுக்கணு நா சொன்ன நர்ஸ் இப்ப அவுங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சி அவுங்க போயிட்டாங்க ஃபஸ்ட் அஞ்சு ரூவாயில ஆரம்முச்சாங்க அப்படியே வருஷம் போக போக இருபது ரூபா வரைக்கும் வந்துச்சு என்னோட பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் கூட நான் உங்கிட்ட காமிச்சிருக்கேன் இருவது ரூவா வரைக்கு லாஸ்ட் வரைக்கு இருவது ரூபா வரைக்கு பீஸ் வாங்கனாங்க அதுக்கப்றோ அவுங்க அவ்ளோதா அவுங்களுக்கு வயசாயிடுச்சி போயிட்டாங்க அதெல்லா இப் இப்ப நெனைச்சு பாத்தா பரவால்ல இப்பல்லா இந்த மாரில்லா இருப்பாங்களா இந்த மாரிலா அப்டினு இப்ப நீங்க சொன்னப்ப எனக்கு ஆச்சரியமா தா இருக்கு ஆமா
இருக்காங்க நாங்க கூட கேள்விப்பட்ட திருப்பூர்ல நான் சொன்ன மாரி இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி இங்கயாவது ஒரு சிலர் வந்து இருப்பாங்க அதுவும் அவங்க எப்படின்னா தரமான மருத்துவ சேவைய ஆலோசனைதான் வந்து தராங்க அப்படின்ற மாரி ஆனா குழந்தைங்களுக்குன்னு போது அத நம்ம கவனமா தானே பாக்கணு ஆனா நெறைய பேர் வந்து அங்க போறாங்களாமா நெறைய பேர வந்து பாக்கவு செய்றாங்க அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்டங்க
ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி இப்ப நம்ம வரலாற்றில் எடுத்துக்கிட்டோம்னா ஆஹ் ஒரு பெரு ரொம்ப நம்மளோட ம மருத்துவத் துறைல வளர்ச்சிக்கு ரொம்ப பங்களிப்பு கொடுத்தவர் அப்படின்னா மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொன்னா ஹிப்போகரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ அவர் வந்து மருத்துவ துறை தந்தை அப்டின்னு
ம் ம் ம்
அந்த மாரி வரலாற்றுல கூட நெறைய ஹீரோவா சொல்லலாம் ம்ம் சிறந்த மருத்துவர் அப்பிடுன்னு இன்னொருத்தர் வந்து அம்மை நோய்க்கு முதல்ல தடுப்பூசிய உருவாக்றது அப்டின்னு பாத்தா எட்வர்ட் ஜென்னர் அப்டின்னு ஒருத்தர் அவர் வந்து அம்மை நோய்க் அவர் தா ஃபஸ்ட்டு வந்து இந்த தடுப்பூசி அப்டிங்றத ஒலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான உயிர வந்து காப்பாத்த உதவுனாரு அவரு சோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அவர் அந்த விஷயத்த அப்ப கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும்
ஆமா எத்தனை பேரு வந்து எறந்திருப்பாங்க இல்லையா
கண்டிப்பா அதே மாரி அலெக்சாண்டர் ஃபெமிங் அப்டிங்கிறவரு பெனிஸ்லின் கண்டுபிடிச்சார் அப்டின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போ இருக்கு இல்லையா சோ அந்த ஆன்ட்டி பயாட்டிக்கு கண்டுபிடிச்சி அந்த பெனிசில உருவாக்குாரு அதுதானே இப்ப எல்லாத்துக்கும் அந்த பெசிலின் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கிற ஒரு விஷயம் அந்த மருத்துவத்துல ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிறது பெனசிலின் அப்படின்னு அத கண்டுபிடிச்சாவரு அலெகஸாண்டர் பிலெமிங் அப்டினு ஆமா படிச்சிருக்கோ அதெல்லாம் இப்ப தா ஞாபம் வருது நம்ம அது பத்தி பேச பேச ஆமா இந்த மாரி நெறைய பேரு மருத்துவத்துல அர்ப்பணிப்பு குடுத்ருக்காங்க அதே மாரி நெறைய தியாகம் பண்ணி தா அவுங்க படிப்பு கொடுக்குறாங்க அவளோ எ ஈஸி கிடையாது இந்த மாரி இந்த மாரி விஷயத்தெல்லா கண்டுபிடிக்க தாலன் அவங்களும் ஒரு பகளா ஹ் ரிசர்ச்ல இறங்கி குடும்பம் எல்லாம் பாக்காம
உம் உம் உம் இருக்காங்க நெறைய பேர் அந்த மாரி இன்னைக்கு இருந்துட் தா இருக்காங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே எதுமே வந்துட்டு ஈஸியா எல்லா கெடைக்கிறதே இல்லைங்க ஒரு சில விஷயத்துல எல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்து தா எல்லாத்தையுமே அது மாரி எல்லா இருக்கு
நநீங்க பேசுது இவ்வளவு நேரம்கேட் கேக்கல தோலி இப்ப சொல்லுங்க
நிறைய பேர் இந்த மாரி கஷ்டப்பட்டு இன்னிமே வந்து கண்டுபிடிச்சுதான் இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நால வாழணும் அப்படின்றதுக்காக
கண்டிப! ‌‌ச்‌இப்ப கொரோனால எல்லாம் பார்த்தோனா ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க
ஆமா நிறைய பேரோட உயிர்கள் வந்து கொரோனால வந்து பறிப்புயிருக்கு மருத்துவர்களது அவங்கள எல்லாம் நிச்சயமா வந்து பாராட்டியே ஆகணும் அதெல்லா வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தா இல்லைங்களா
மான விஷுக்கு இல்லையா